திறமை அப்படிங்கிறதுக்கு இல்லையா அந்த இது யாருக்கும்ஹ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் எதுவும் கிடைக்காது ஆனா இந்த அதை யூஸ் பண்ணிக்கவும் தெரியாது திறமை இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதை வந்து அதை உபயோகிக்கும் அதை எந்த இடத்துல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் அதை பண்ணுவாங்க ஆனால் உண்மையான அந்த திறன் திறமைக்கு எங்கேயுமே வந்து ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் எப்பயுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனா திறமை இருக்கவங்களுக்கு கிடைச்சாக்க சீக்கிரத்து அது என்னென்ன முயற்சிகள் செய்து பண்ணணமோ அவங்க பண்ணுவாங்க ஆனா திறமை இல்லாதவங்க வந்து ஒரு ஆச சால்ட்டா அது ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா
ஆமா ஆமா திறமைன்றது து வந்து ஒரு சின்ன விஷயத்துலய இருக்கு பெருசாவும் இருக்கு இப்ப பெருசா கத்துட்டு இருக்கவங்க ஒரு ஆனா அவங்களுக்கு வந்து சின்ன விஷயத்துல அந்த இது இருக்காது ஒரு கோலம் போறது வந்து எல்லாருக்குமே அதுல ஒரு எல்லாருக்குமே வந்துராது அது சிலவங்களுக்கு தான் வரும் அந்த மாதிரி திறமைன்றது எல்லாருக்கும் எ வந்துட்டா நல்லாதான் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்காது
ஆமா அதாவது எல்லாருக்கும் இது வந்துட்டா அது எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சில விஷயம்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கோலம் போடுறது மத்த இது அந்த வரைபடமலா அந்த வரையறது இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதா வரு உ என்னதா இருந்தாலு அத நம்மளால வந்து பண்ண முடியாத நம்ம என்ன வருதோ அததா வந்து பண்ண முடியு அது திறமை தா சொல்றது சில பேர் வந்து கத்துப்பாங்க இந்த திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னே ஒரு காலகட்ட வரைக்கு தெரியாம இருக்கு அதுக்கப்புறோ தெரிஞ்சுதுனா என்ன பண்ணுவங்கன்ன அத கொண்டு முயற்சி எடுப்ப பாங்க நறையா பேர்லா அந்த என்ன திறமை இருக்கு எனக்கு அப்டின்னு தெரியல நறையா பேர் வந்து சொல்லுவாங்கனா எதோ ஒண்ணு இருக்கு தா ஆ எல்லாருக்கு ஒண்ணு இருக்கும் போ அதுல ஏதா ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கிற அந்த நேரம் அந்த கால நேரம் வேணா வந்து மாறி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறோ அது நம்மளுக்கு தெரிய வரலாமே தவிர ஆனா ஒரு ஒரு மனிதனு எடுத்துக்கிட்டா அவனுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு அத வெள்ளி அந்த வெளில கொண்டு வர்றது தா வந்து அவங்களுக்கு எப்டின்னு தெரியாம இருக்கு அது என்னனு கண்டுபிடிக்கணு மொதலனு நனைக்கிறே
சிலவுங்களுக்கு வந்து இயற்கையாவே டேலண்ட் வந்துரு சிலவங்களுக்கு அத கத்துக்கிட் ட்டு அந்த விஷயத்துல உருவாக்கி அதுல அதுல டேலண்டவே இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷய இப்ப வந்து ஒரு இ பணத்த இப்டி குடுத்து பத்திரமா எடுத்து போய் குடுக்கணு அது அது எந்த அளவுக்குஅவங்க கரெக்டா பண்றாங்க அப்டின்ட்ரது அதுவு ஒரு வித டேலண்ட் தா நறையா விதத்துல டேலண்ட் இருக்கு ஒவ்வொரு வேலை ல அவங்க வந்து சிறந்ததா அமஞ்சி அது வந்தா அது ஒரு டேலண்ட் டேலண்ட்டுன்றது பல விஷய இருக்கு டேலன்ட் இல்லாம இருக்கறவங்க வந்து அப்டியேதா எதுமே பண்ண முடியாது டேலண்ட் இருந்த தா இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா இருக்கலா எல்ல சம்பாதிக்கிறதுலயு சரி ஒரு ஒரு எடத்துக்கு நம்ம போறோ இப்ப பயணோ செய்றோ ஒரு பஸ்ல பயணம் செய்யறோ அது இங்க இருந்து இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போனு அப்டின்னு இருந்தா கூட அது ஒரு ஒரு இருந்தாதா ஒரு டேலண்ட் டா இருந்தாதா நம்ம வந்து ஒரு சூட்டிக்க இல்லாம நம்ம மாட்டு நம்ம இருந்தனா நம்ம போவ முடியாது எல்லாத்துலயு டேலண்ட்இருக்கற்து ரொம்ப முக்கியோ சில சில பேருக்கு வந்து வரயற்துல இருக்கலா சில பேர்ல பாட்டு பாடுறத்துல இருக்கலா இப்ப பாட்டு பாடற்து இப்ப நடனம் அதெல்லா பண்ணா நம்ம வந்து இப்ப வந்து எதனாவது எப்டின்னா இப்ப வந்து ச் டி வில நம்ம போயிட்டு ஆக்ட் பண்ணி அந்த மாரி பண்ணலா இந்தந்த மாரி நறையா விஷய இதுல எல்லாத்துலயு இருக்கணு டேலண்ட்டுன்றது
ஆ ஆமா ஏதாவது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம கத்து வச்சுக்கணு அந்த டேலண்ட் ட்டுன்றத தவிர்த்து அ அதே அது கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சதா பரவாயில்ல கண்டுபிடிக்கலைன்னா நம்ம ஒன்னு ஒன்னா வந்து முயற்சி பண்ணணு நனைக்கிறே ஏன்னா நம்ம என்ன இருக்குன்னு முதல்ல முயற்சிகள் தேதா அதாவது பாட தெரியாது அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அத பாடி பாத்தாதா தெரியு நம்மளுக்கு அந்த பாட்டு கரெக்டா வருதா இல்லையான்னு அப்ப அந்த திறமை இருக்கா இல்லையா நம்ம அத பாடு பாத்தாதா தெரியு அதே மாதிரி எனக்கு இது வராது அது வராது நறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதாவது செய்யாமலே சொல்லுவாங்க சில பேர் அதுல உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறோ ஒரு சில கொஞ்ச கொஞ்சமா ஒர ஒரு அதுக்கு ஒரு பயிற்சி தா முதல்ல தேவ திறமைங்கறத தாண்டி அந்த திறமையில இருக்க எல்லாமே வந்துராது அத நம்ம முதல்ல எடுத்து உடனே அத ஒரு பயிற்சியா எடுத்து நம்ம செய்யணு தென தெனோ செய்யும் போது அது நம்மளுக்கு ஒரு நல்ல பயிற்சி எடுத் த்த பிறகு நம்மளுக்கு நல்லாவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அத கொண்டு நம்ம அந்த திறமை திறமை இல்லாம அந்த விஷயம் வந்து பார்த்தா வராது என்னதா நம்ம ஆடரு ஆடணு அப்டின்னு டான்ஸ்ல்லா இது பத் கத்துக்கிட்டாலு அது நம்மளுக்கு ஒரு ஒரு இத எல்லா அந்த போட்றாங்க இல்லையா அந் இந்த அசைவுகள்லா அந்த ஒரு பரதநாட்டியோ இருக்கட்டு இல்லனா மத்த விஷயங்கள் எ எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலு நம்ம செய்யும் போது ஆரம்பத் லே நம் எல்லா தட்டுதடுமாறுந்தா ஆனா அத வந்து ரொம்ப நாள் ஒரு ஆறு மாச கத்துக்குறாங்கன அப்பயு வரல்லன அந்த தெறம அவுங்களுக்குள்ள வரல அது அவுங்க கத்துக்கவு விரும்பலான் தா சொல்லலா இன்னு நெறயா இது மட்டு மட்டு இல்லாம இன்னு நெறய விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுலயா இருக்கட்டு அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு திறமையான ஒரு இதுதா ஏன்னா படிப்புங்குறது வந்து இத தாண்டி வரதா அந்த மத்த விஷயங்களு திறமைங்க சொல்றதுதா ஆனா படிக்குறது ஒரு விதத்துல திறமையாதா இருக்கு ஏன்னா அத எப்டில்லா படிக்கலா அப்டின்னு ஒரு பிளான் போடுவாங்க சில பேர்லா அது ஒரு திறமைய அவுங்களுக்கு அவுங்ககிட்ட இருக்க அந்த திறமைய கொண்டு அத எப்டி வளர்த்துக்குறது அத வளத்து அது பிற்காலத்துல வந்து அந்த சாதிச்சு படிப்பிலியா இருக்கட்டு இல்ல மத்த விஷய ஏகலையா இருக்கட்டு சாதுச்சு எப்டி வராங்கன் ன்றதுதா வந்து அங்க திறமை அவுங்களோடது
ஆமா ஆமா ஆனா படிக்குறது படிச்சு ப பிளஸ் டூ டென்த்து அதுல மார்க் எடுக்குறது மட்டு திறமைன்னு நம்ம சொல்ல முடியாது அதுவு ஒரு திறமைதா ஆனா இப்ப வந்து படிக்காம வீட்ல இருக்குறவுங்க அந்த மாரிலா நெறய பேர் இருக்காங்க இப்ப வந்து வீட்ல இருக்க அம்மா அந்த மாரி நெறய பேர் இருக்காங்க அப்பனா அவுங்க வந்து இப்ப ஒரு சமயல் ஒரு சிறந்த இருந்தாங்கன்னா அத வச்சு அவங்க ஒரு பிசினஸ் பண்ணி அவுங்க நல்லா இருக்கலா அந்த மாரி ஒரு ஒரு இதுலயு நம்ப செலவுகளுக்கு வந்து இப்ப வந்து எப்டின்னா ஆ இப்ப சைக்கிள் ஒரு த்வங்க ஓட்டுவாங்க சைக்கிள் ஒருத்தவங்க ஓட்ட மாட்டாங்க அப்ப அத பாத்து அத கத்துக்கிட்டு அந்த திறமைய வளர்த்துகிறது சின்ன சின்ன விஷயமு நம்மளுக்கு திற திறமை தா ஆனா வந்து நம்ப அத வந்து கத்துக்குறதுல தா இருக்கு இப்ப வந்து ஒரு சமையல்ல நம்ம போனா கூட அதுல நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வரலா அதுல டேலண்ட்னா இருந்தா நம்ம எவ்வளவோ சாதிக்கலா அந்த மாரி ஒரு விளையாட்டுல இருந்தா அதுல வந்து ந நெறய மேல மேல நம்ம போயிட்டே இருக்கலா அந்த மாரி இப்போ வந்து இப்போ ஒரு ஓவியத்ல நம் ஃபஸ்ட்ல இருந்தா இப்ப அத வச்சு நம்ம எதனா ஒன்னு பண்லா நெறய கத்துக்க கத்துக்க நம்ம எதனா ஒன்னு நம்ம பண்ணி நேரிடலா நம்ப சம்பாதிக்கத்துலயு சேரி நம்ப நம்ப நம்பகிட்ட இருக்குற டேலண்ட்ட இன்னொருத்தவங்களிட்ட சொல்லி அவுங்களுக்கு நம்ம வர வக்கலா அது ஒரு நல்ல விஷயோ தா
ஆ ஆமா அதாவது நம்ம கிட்ட இருக்க விஷயத்த நம்ம சொல்லி நம்ம அந்த தெறமை அவுங்ககிட்ட என்ன இருக்குன்னு கவனிக்கலா அது ஒரு பக்கோ ஒரு விஷயந்தான் ஆனா சில நேரம் வந்து இந்த திறமை இல்ல இல்லன்னு வந்து சொல்லுவாங்க இங்க எனக்கு அது இல்ல அது வந்து ஒரு ட்ரை பண்றாங்களோ இல்லையோ இல்ல அப்டினுவாங்க அதெல்லா வந்து முயற்சி பண்ணணு முயற்சி பண்ணா கண்டிப்பா இருக்கு அதுக்கு தா வந்து பள்ளிகளலெல்லா என்ன கொண்டு வந்தாங்கன்னா படிப்ப மட்டு இல்லாத மத்த விஷயங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லா கொண்டு வந்தாங்க அப்ப நீ படிக்குறது இல்லன்னா ஒனக்கு ஒன்னு ஒனக்குன்னு உண்டானது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது இதுல இதுல ஏதா ஒன்னா இருக்கலா இப்ப விளையாட்டுன்னா விளையாட்டா இருக்கலா இல்லன்னா இந்த வரைய வரையறது அந்த மாரி இல்லன்னா வந்து கை இந்த கைவேல வந்து செய்வாங்க சில பேர்லா வந்து கையில நெறய அந்த இது அவுங்களுக்கு அந்த ரொம்ப திறமை இருக்கு அதாவது சில இதெல்லா பாத்தாலே அவுங்க வந்து சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க இந்த வரையறத தவிர்த்து நீங்க சொன்ன மாரி இந்த கோலம் ஆ அது போக வந்து இந்த சமையல் அதெல்லா எல்லாமே ஒரு கையோட அந்த திறமை அந்த யோசிக்கிற அந்த அ அந்த இது திறமை புத்தி இல்லாம வந்து இதெல்லா செய்யவே முடியாது அது போய் அவுங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மனசுல பதியுதோ அந்த அளவுக்கு தா அது வெளியில வந்து வரு இல்லன்னா அது வரைக்கு என்ன அது வராமதா இருக்கு அது ஒரு சோம்பேறித்தனமா நம்ம என்ன பண்ணுவோனா அத தவிர்த்துட்டு இது வேண்டா நம்மளுக்கு ஏ இது வந்து ரொம்ப நெறய பேர் என்ன நெனக்குறாங்கன்னா இதெல்லா நாம ரொம்ப இதெல்லா முயற்சி பண்ண வேண்டா அப்டின்னு கிட்டத்தலதா வந்திருப்பாங்க அதாவது ஒரு கிட்ட திறமைன்றது வந்து ஒரு எட்டி பிடிக்கிற வரைக்கு எதோ ஒரு இதுதா ஒரு கோல் இது பண்ற மாரிதா இதையு அது வந்து எந்த அளவுக்கு ஒரு வரைய அதாவது இப்ப ஒரு உதாரணத்து குன்னா வரைய தெரியுன்னா எந்த அளவுக்கு வரைய தெரியும் நம்ம வந்து நம்மள மெதல்ல பாக்கணு ஏனா வரையதுலே நெறைய விதமான இருக்கு இப்ப வந்து பாத்தா அவுங்ள ஒருத்தரை இப்ப பாக்குறாங்கன்னா அது அப்டியே வரையறவங்களும் சில பேர் இருப்பாங்க அது ஆனா தெரியாது ஆனா சில பேரு வந்து இந்த பொம்ம மாதிரி வரையிற அந்த ஒரு கைல அந்த தெறம இருக்கும் அந்த மாதிரி இன்னு ஆ இப்ப ஒரு உதாரணத்துக்கு நா நெறைய இதுல பாத்துருக்கேன் இந்த சமூக ஊடகங்கள்ல அந்த இப்போ இது வரையிறாங்க அது எப்டி வரையிறாங்கன்னா பாக்கறதுக்கே வந்து அவுங்கள ஒரு இப்போ இந்த கார்ட்டூன் அந்த மாதிரிலா வரு து இல்லயா அந்த மாதிரி நம்ம மனிதர்கள வந்து வரைஞ்சி அந்த ஒரு திருமண விழாவுளயா இருக்கட்டும் இல்ல மத்த எடங்கள்ல அது வந்து வரையிறாங்க அது பாக்குறதுக்கு அவுங்கள மாதிரியே இருக்கு அவுங்க வந்து அந்த அ கார்ட்டூனுல இப்போ ஒரு பொம்ம படத்துல திரைல வந்தா எப்டி இருப் பாங்க அப்டின்ற அந்த முக இத வந்து வரையிறது அதெல்லா ஒரு திறமை இல்லியா
அப்புற இந்த கம்பல் செஞ்சு விக்கிறாங்க அதெல்லா ரொம்ப நம்ம பாத்தாலே எப்டி இதெல்லா செய்யிறாங்க அந்த மாரி நம்மளுக்கு இருக்கு ஆனா வந்து ஒரு அத ஒரு அழகா செஞ்சு விக்கிற இது பண்றாங்க சிலவங்களுக்கு வந்து படிப்புன்றது சுத்தமா வரவே வராது ஆனா வந்து மீதி பாக்குற விஷயத்த அப்டியே பாக்கற விஷயத்த இத பாத்தாங்கன்னா இத செஞ்சு அப்டியே முடிச்சுருவாங்க இத மாரி நெறைய பேரு இருக்காங்க ஆன பஸ்ட்லா வந்து நம்மளுக்கு கத்துக்கறதுக்கு வந்து எதுவுமே இரு இருக்காது நம்மல்லா ஒரு கிளாஸ்க்கு போணும் அந்த மார்தா இப்போல்லா வந்து நெறைய வளர்ச்சி இருக்கு நா இப்போ ஒரு போனை பாத்தாலே நம்ம வந்து அதுல என்னா இருக்கு இத அத பாத்தாலே ஒடனே அத பாத்து அப்டியே செய்யிறாங்க அந்த மாரி இப்போ ஒரு டைலரிங்கும் அப்டிதா போயி கிளாஸ்கு போயி கத்துக்குணா தா ஆனா இப்பல்லா வந்து அதுல நெறைய பேரு வந்து இந்த ஆரி ஒர்க்கு அந்த மாரி இன்னும் டெவலப் ஆயினே இருக்காங்க அந்த மாரி கூட நம்ம கத்துக்குட்டு நம்ம நம்ம தெறமைய நம்ம வளத்துக்கலாம் நம்ளுக் எதுமே தெரியலனாலு அந்த மாரி ஒரு சிம்பிளான விஷயம் கூட நம்ம பண்ணி நம்ம இது பண்லா எதனா ஒரு இந்த போ இந்த பொருள்ல கொடுத்து இத விக் விக்க சொல்றாங்க விக்கம்போது அது ஒரு திறமைதா அந்த மாரி திறமைன்றது ஒரு சின்ன விஷயத்துலயு இருக்கும் பெரிய விஷ்யத்துலயு இருக்கும் நம்ப நம்ப அதுல பாத்து சில பேர் வந்து நம்மக்கு கத்தே தரமாட்டாங்க ஆனா ரெண் அத பண்ணகுள்ளயே அத கண்ணாலயே பாத்து அவுங்க வந்து அதுலருக்க திறமைய அவுங்க வளத்துக்கிட்டு அத வச்சு அவுங்க வந்து ஒரு டெவலப் ஆவாங்க அந்த மாரியும் பண்ணுவாங்க இந்த மாரி நெறைய விஷ்யோ இருக்கு திற டேலண்டன்றது திறமைன்றது நம்மளுக்கு நெறய இருக்கு
நீங்க இந்த கைய அந்த பண்ற அந்த கம்மல் ஆகட்டும் இல்லன்னா பல விஷயங்கள் வந்து இந்த இதுல யூடியூப் பாத்து நம்ம ஒடனே அந்த டெய்லரிங் கூட நம்ம பாத்த ஒடனே இப்ப கத்துக்க முடியுது இதுக்கெல்லா வந்து அந்த திறமைன்றது நம்மளுக்கு அந்த புரிய புரிதல் அப்டிங்கிற ஒரு விஷயம் இருந்தா போதும் அ அதெல்லா கத்துக்கலாம் பெண்களுக்கு இது ரொம்ப அந்த திறமைய வளத்துக்கறதுக்கு ஏன்னா ஒக்காந்த எடத்துல இருந்து நம்ம இப்ப திறமைய வளத்துக்கறதுக்கு இதெல்லா வந்து நம்மளுக்கு கிட்டத்துலே அதாவுது வீட்லே கெடைக்குதுன்னும் போது ரொம்ப அது எளிதாருக் கு ஹ நெறைய விஷயங்கள் வந்து பேசனோ உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றி